ஹலோ
கேக்
ஆ கேக்குது
ம் சொல்லு
என்ன சொல்ட்டுருந்த தா சொல்றேன் இல்ல மறந்துட்டேன் அப்டி சாதம் ஆமா அது ஏலே ம் இன்னொரு வாட்டி ஒன் ஓட் ட வாய வச்சிட்டு கொஞ்சம் ஒளராம கம்மன்னு இருந்தா போதும் சரியா
இன்னும் அது மாட்டியே ஆவலப்பாவும் ஈவும் சொல்லிட்டு இருந்தன் அவளா ஒண்ணும் பாவம் கெடையாதுடா அவள்லாம் நல்லாதா இருக்கா
ஒனக்கு எப்டி தெரியும் பாவமோ இல்லையோ அவ என் அக்கா என் இரத் தம் அக்கா பொண்ணு
சய்யோ இவன் வேற தொல்ல தாங்கல
டி செய் ஓகே
இது ஆ அ ரச்சு கூட நம்பிறலாம் கொழந்த அது பாவம் ஆனா அவ இருக்கா பாரா இப்ப செரியான வெஷம் ஒனக்கு தெரியாது
இப்ப எங்கிட்டலாம் வெஷமாரி நடந்துகிட்டது இல்லயேடி
டே நம்மகிட்ட நடந்துக்கலனா அவுங்க ஓ ஓ கெட்டவங்க நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கங்கிறதுக்காக அவுங்க கெட்டவுங்க இல்லன்னு ஆயிருமா அந்த மாதிரிதா இவ வந்து அந் யார் ஏ எங்க ர எக்ஸாபுள்க் தா சொன்ன அவ வந் அவ செய்ல அவள பத்தி உனக்கு தெரியாது
யேய அந்த வயசுல எல்லாருமே கொஞ்சோ அவ அவளுக்கு என்ன ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக் ம்மா
பா எரும மாடு மாரி யோசிக்கிற ஆனந்துக்கே பதினாலு வயசுதா அவளுக்கு பதிமூணு மா அவளுக்கு பனெண்டு வயசுதா ஆ
பதினாலு வயசுல இருக்க டென்த் படிக்கிறாண்டி அவ பதினாறு இருக்கு அவனுக்கு பதினாறு
பதனாறுல்லா இல்ல
பதினாறுதா பிளஸ் ஒன் பதினேழு பிளஸ் டூ புடிக்கு போது பதினெட்டு காலேஜ் சேரும்போ பத்தொம்போதோ என்னமோ கரெக்டா இருக்கு உனக்குதா ஒன்னு தெரில வயசான கெளவி மாரி சொல்லிட்டு இருக்க
ஏ பே லுசே
ஆனந்க் கே வயசு எவ்ளோ கேளு பக்கத்துல இருந்தானா.
ஆனந்துக்கு எனக்கு ஆறு வருஷோ டிஃரெண்ட் எனக்கு இருபது அவனுக்கு பதினாலு கரெக்டா அவனுக்கு பதினாலு வயசு
பதனாலு வயசாடி அவனுக்கு
ம்
அப்ப அவளக்கு அத விட கம்மியா இருக்குமா
நிசாக்கா சின்ன புள்ள தா ஆறாதா என்னமோதா படிக்கிறா
பதினாலு பதிமூணு வயசு சின்ன புள்ளதா நானே என்ன சொன்ன அந்த ஏஜ் தா இருக்கு அப்பிடின்னு அவளுக்கு கப்புனா பதினொன்னு பண்னெண்டுதா இருக்குமா.
பன்னென்டுதாருக்கு.
ம். இந்த ஏஜ்லே இப்பிடியா. து கொஞ்சோ ஒரு ஆழதா அது வந்து ஒரு ஜென்ரேஷன் அப்பிடி டி. அவள சுத்தி இருக்குற எல்லாருமே அப்பிடி இருந்தா. நிஷாவோட ஜென்ரேஷனு.
ஒ புரியுதானோ. ட்டா யாரு நிஷாடு ஜென்ரே. தின்னி யாரு சொல்றே யாரு அவங்க இதுல அப்பிடி. ப கனா அவ அப்பிடியே அந்த குட்டிமாக்கா பா. க்கறது பாக்குறதுக்கு. சில டைம்ஸ்லா. அ அப்ப ப்ரியா அந்த குட்டிமாக்கா மாரியே இருப்பா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா எனக்கு எதுமே கேக்கல ஹலோ ஹலோ